சார் வணக்கோ சார் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டிருக்கீங்க
ம் நல்லா இருக்கோ சார்
ஓகே மேம் சாப்பிட்டீங்ளா
ம் சாப்டோ சார்
ஓகேங்க வீட்டுலதா என்னப் பண்றங்க
யாரு இல்ல நானு எ பாப்பாவு மட்டுந்தா இருக்கோ
செரி செரிங்க
ம் அவர் தூங்கல இன்னு ஆடிட்டுருக்காங்க அதனால நா வேலய பாத்துட்டுருக்கே
ஆ செரி செரிங்க
ம் சாப்டாச்சு
ஓ கே ஓ கேங்
அப்றோ சார் உங்களுக்கு ஓன் ஹௌசா ரெண்டலா சார் ஓகே ஓகே சார்
ஓகே மேம்
ம் துணி தோய்க்கிறதுக்கு வசதி எல்லா மிஷ் மிஷின்ட்ருக்கா
ஆ இருக்குங்க மேம் உங்ளுக்கு
ஆ இருக்கு சார் ஆனா நாங்க கையில தா சார் தொவைப் போ
ஏங் மேம்
இல்ல ஒயிட் துணி அ புது டெர்ஸ்சு அ மிஷின்ல போட முடியாது அது கைல தோய்க்கணு அதனால இதையு சேத்து கைலே தொவச்சுருவே அடிக்கிற வெயில் தா சொல்லவே வேண்டாமே அப்பலோ போல வரு
ஆமா
அதனால கைலிய தோச்சு காய போட்டுறது கரெக்டா பத்து பத்ரைக்கு தோய்க்க உக்காஞ்ச ஒரு ஒன் அவர்
ங்க
ஆமா ஒன் ஹவர் முடிச்சு அத எடுத்துட்டு போய் காய போட்டு பன்னெண்டுக்குலா அந்த வேல முடிஞ்சிடு மூணு நாலு மணிக் லா அப்பளம் போலா எடுத்துட் வந்துலா
அ அ சேரி சேரிங்க
கையாலியே துவைக்கிறது இப்ப வெயில் டைம்ன்றதுனால அ மோஸ்ட்லி மல டைம்ல தா அதிகமா மிஷின் யூஸ் ஆகு ஆமா ஏன்னா அப்ப உள்ளியே காய போட்னோ மேல போ முடியாது
ஹ
அதனால வீட்ல அம்மா என்னென்ன வேலைலாம் செஞ்சு குடுப்பீங்க
வீட்ல அ அப்பப்ப எத அம்மாக்கு ஏதா உடம்பு சரில அப்டின்னு பாத்தீங்கன்னா வீட்டுவேலையும் சேத்து செய்வேங்க பாத்திரம் கழுவுரதா இருக்கணும் குக்கிங்கா இருக்கட்டும் தோ
அஹ் பாத்திரல்லாம் கழுவீங்களா
ஆஹ் கழுவுவங்க
ஓகே ஓகே சார் பரவால்ல
உம்
உங்க தம்பியும் செய்வாங்களா அந்த மாதிரிலா எல்லா வேலயும்
இல்ல அவரு என் கூட இப்டின்னா அவன் பண்ட்டு அப்டின்னு சொல்லிட்டு விட்ருவாங்க
ஆஹ்
இப்ப அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு
ஆஹ்
அவரு தனியா இருக்காருங்க
ம்
உம்
இப்ப தனியா இருக்காங்க அவங்க இப்ப நீங்க மட்டும்தான் ஒன்னா இருக்கீங்க
ஆமாங்க நான் அப்பா அம்மா மூணு பேர் மட்டும்தான்
ஆ ஹ பொம்பள பிள்ளைங்க இல்ல உங்க வீட்ல நீங்க அ தம்பி மட்டும் தான் ஓகே ஓகே சார்
அப்பா அம்மா ஊருக் போயிட்டாங்க
ஆஹ்
நீ அவங்க வர சண்டே ஆகு
சரி சரி சார் சண்டேக்குள்ள இந்த டாஸ்க் முடி சொல்லிருக்காங்கள
ஆமாங்க
ஓகே ஓகே சார்
உம்
உம்
சரி சர்ங்க அங்க வெயில் தான்
ஆமா சார் வெயில் தான் சார் அது மட்டும் தான் ரொம்ப இப்பத்தக்கி பண கஷ்டமா வெயில் கஷ்டமானு கேட்ட வெயில் கஷ்டம் தான் சார் பண கஷ்டம் கூட ஒன்னு தெரியல
பத்தாதான்
அதான் இருக்கிற கஷ்டத்துல வெயில் கஷ்ட அதான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு
அத அத
ஆஹ உங்க சைடு கூட வெயிலா சார்
இந்த சைடு பாத்தீங்கன்னா அவ்வளவு கிள்ளைங்க நா தான் சொன்னே ஒரு வாரமா இப்ப கிளைமேட்
நல்லா இருக்கு நாங்க ஒரு ஒரு வாரம் டூருக்கு போயிருந்தோம் அப்ப ஊட்டிக்கு போயிருந்தோம் சார் அங்க வந்து எப்படின்னா வெயில் வரது பதினொன்ற பன்னெண்டு மணிக்கு தா வருவாரு மூணு மணிக்குலாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாரு அதுக்கு மேல் பட்டு எங்கயாவது அப்படியே ஐஸ் கட்டி மழ மாதிரி அப்படியே ஆறு மணி மாரி க்ளோஸ் ஆயிடும்
சரி சரிங்க
டைம் பாரத்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் அவ்வளோதா இருக்கும் ஆனா அப்படியே க்ளோஸ் ஆயிடும் அதே மாதிரி அங்க யார் வீட்டிலயும் ஃபேன் என்ற ஒன்னு இருக் கது
இருக்காது
ஆமா குடுத்து வச்சவங்க இல்ல
உம் அந்த மாதிரி கிளைமேட் இருந்தா தா நல்லா இருக்குமே
உண்மையாவே செமையா இருக் கும் சார் எப்படி சொல்றது கலருக்கு சரி உடம்புக்கும் சரி அந்த பிரச்சனையும் வர வது இங்க எல்லா ஸ்கின் கேரு அது இதுன்னு போட்டு நல்லா கலர கொண்டு வந்து வந்தாசு இருந்தாலும் ஒரு நாள் வெயில போயிட்டு வந்தா ஜோலி முடிஞ்சிச்சு ஆம்மா அந்த மாரி அங்க எதுவுமே தேவைய கிடையாது ஆனா என்ன ஒண்ணு நம்மள சாப்படுற மாதிரி சாப்பிட முடியல சார் ஒரு ஃபுட்ட எடுத்துட்டு வந்திருந்தா கூட ஒரு பத்து நிமிஷத்துல அப்படியே குச்சி மாதிரி வரச்சிருது ஆஹ அந்த மாதிரி இருக்கு அங்க எனி டைம் நா நம் அந்த ஜர்க்கின் போட்டுட்டே இருக்கணு அதனால அங்க வாழ்வுதான் ஆன்னா அங்க இருக்கங்களுக்கு உண்மையாவ எப்ப நினைச்சாலும் சாக்லேட் சாப்பிடலாம் டீ குடிக்கலா நமக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்வு கிடைக்காது அ நம்ம வெயில் ஜாஸ்தியா இருக்கு எதுக்கு டீ எல்லாம் ஒன்னும் தேையில்லை அப்படின்னு நினைப்போம் அவங்க எப்ப நினைச்சாலும் போட்டு குடிக்கலாம் லேட்டா சாப்பிடலா இங்க சொல்லுங்க சாக்லேட் வாங்கி சாப்பிட்டாலே அதுல புழு இருக்குமோ அது இருக்கும்ன்னனு பயமா இருக்கு அந்த டைரி மில்க்கல எல்லாம் ஆம்மா எப்படியோ
வாங்கிட்டு வந்து சாப்
ஆம்மா இப்ப அந்த தொழிற்சாையல்ல எப்படியோ டெய்லி புதுசாதான் செய்வாங்க ஓல்டு ஸ்டாக்னு ஒன்னு இருக்கவே இருக் கது அப்ப தைரியமா சாப்பிடலா இங்க வைக்கிற மாதிரி ஸ்டாக் இரு இருக்காது இங்க உண்மையாவே நீங்க என்னன நினைச்சக்கோங்க ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிட்ணும் ஒரு டைரி மில்க் சாப்பிட்ணும்னா கூட நான் யோசிப்பேன் இதுல எத்தனை புழு இருக்குமோ போதும் தெரியலேயே இது சாப்பிட்டே ஆகணுமா யாருக்காவது குத்துருவேன் யாராவது டைரி மில்க் விருப்பப்பட்ட விட்டு கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு எத்துன்ன போயிடுங்க எனக்கு வேண்டானு சொல்லிடுவே
அததுது
எங்க வி ஆங் அதனால நமக்கே வா ஐயோ ஐயோ வேணாம்மா அதனால நீங்களே கொண்டு போயிடுங்க யார நான் எங்க வீட்டுக்கார எப்பயாவது வாயிங்கி இருந்து கொடுத்தா கூட நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் வாங்கி ரொம்ப பொறுப்பா ஃபிரிட்ஜூல வெச்சுடுவேன்
சேர் சேரிங்க
சிஸ்டர்ஸ் யாராது வந்து ஏய் டைரி மில்குடி உனக்காக தாண்டி வாங்கி வச்சிருக்கே எடுத்துகோடி முடிஞ்சிருச்சு அதனால அதெல்லா லைட் பண்றது கெடையாது அங்க பாத்த னே எனக்கு அப்டி எப்டி சொல்றது சா ப்பிடனு போல தோணுது அப் படி இருந்து ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்தோ ஒவ்வொரு இதுவு போய் பாக்கு போதெல்லா கொஞ்ச கொஞ்சோ சாம்பிள் குடுப்பாங்க சாம்பிள் எல்லாத்தையு வாங்கி சாப்டுட்டு ஒரு அரக் கிலோ மட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேந்துட்டோ
அது அதா அங்க சாக்லேட்டு பாத்தாலே சாப்புட்ணுன் தா தோணு
ஐய்யய்யோ அவ்ளோ ஃப்ரெஷா செய்யற எடத்துல பாக்கும்போது அந்த கிளீனஸு அந்த கவர்லா கைக்கு க்ளவ்ஸ்லா போட்டு அத எடுத்துட்டு வந்து குடுக் கற ஐயய்யோ ப்பா சொர்க்கோ போங்களே அந்த மாரி இருந்துச்சு ஆமா அது ஓரளவுக்கு ஒரு ஹீ ட்டா சுட சுட வேற லெவல் அதெல்லா நமக்கு கெடைக்காது குடுத்து வச்சவங்க அவங்கல்லா அந்த மாரி இருக்கு அதே மாரி எங்க போனாலு டீ த்தூளு அதுவு அதே மாரி
ஜர்க்கின் ரேட் எல்லா அங்க கம்மியா தா இருக்கு
அ ஆஹ் நம்ம வாய்ன்னு வந்து என்ன பண்றது அடி
கரெட்டுதா இருந்தாலு என்ன மழ டைம்ல போட்டு யூஸ் பண்ணிக்கலா
அப்பதிக்கி எல்லாரும் போட்டுக்கிறதுக்கு ஒண்ணு ஒண்ணு வாங்கிக்கிட்டோம் அவ்ளோதான் இருந்தவங்களாம் இங்க இருந்து எடுத்துட்டு போய்ட்டாங்க அதுக்கு எதுக்கு செலவு பண்ணணும் டு இல்லாதவங்க மட்டும் அப்பத் திக்கி அங்கத்திக்கி அங்க ஒண்ணு ஒண்ணு வாங்கிக்கிட்டோம் அவ்ளோதான் இங்க மழ டைம் வந்தா கூட நம்மளுக்கு ஒரை கக்காதுங்க உண்மையாவே சொல்றே நம்ப சூரியன் அந்த அளவுக் நம்ம சூடுபடுத்திட்டாரு இவரு மழ பெய்யணும்னா எப்டியும் ஒரு மாசம் தொடர்ந்து மழ பெய்யணும் இந்த அனல கொறைக்கணுமனா ஆமா தொடர்ந்து மழ பெயணும்
தொடர்ந்து மழ பெய்யனுன்னா சென்னை அ சென்னை சைட்ல தாங்குமா ஆஹ்
அஹ் ஆஹ் அது ஒரு பிரச்சன தான் அது அது வரை யோசிச்சா அது ஒரு ஒரு பக்
ஆஹ் அந்த சைட்ல தாங்குமானு தெர்ல
தாங்குமாவா ஒரு வாரம் தொடர்ந்து பேஞ்சாலே ஏரி ஃபு புல்லாய்ருச்சு தொறந்து விட்டு எத்தன குடும்ப னா நாசமா போச்சு என்னமோ செஞ்சாங்கப்பா ஆனா என்ன செஞ்சாங்கன்னா ஏரி தொறந்து விட்டா அது கால்வாய் வழியா அப்டியே வந்து பீச்ல கனெக்ட் பண்ற மாரி எந்த தெருவுல எந்த சந்துல எதுலயுமே தண்ணி நிக்காத அளவுக்கு எந்த நகரமும் டேமேஜ் அஞ்சாத அளவுக்கு அந்த கால்வாயே அங்கருந்து ஸ்டைட்டா வந்து அப்டியே பீச்சுல கனெக்ட் ஆகுற மாரி கால்வாய் பண்ணிருக்காங்க அது ஆனா வேலல்லாம் பண்ணாங்க தெருவுக்கு தெருவு தோண்டி போட்டு எல்லா வேலையும் செஞ்சாங்க ஆனா அது பினிஷ் பண்ணாங்களா இல்ல இவுங்க ஆட்சில கணக்கு கணக்கு காட்டனுன்றதுக்காக செஞ்சாங்க ஆனா என்ன செஞ்சாங்கனே தெரில ஆனா இனிமேல் மலப்பு போனவாட் டிதாம் இப்ப இல்ல போன வாட்டி கணக்கு காட்டணுன்றதுக்காக அது ஒரு செஞ்சாங்க அதே மாரி ஏரியே கெடையாது அந்த எடம் ஏரியே கெடையாது அத ஒரு ஏரி மாரி தூர்வாரி அதுல தண்ணி எடுத்துண்டு வந்து வுட்டு அத ஒரு போட்டிங் மாரி விட்டு அது ஒரு கணக்கு க்கு காமிச்சாங்க
ம் ஹும் ஓஹோ அந்த சைட்ல்லாம் மழ வந்ததும் போட்டெல்லாம் வெளிய வுட்டுருவாங்க
அதான் அந்த மாரி ஆளுங்கல்லாம் இருக்காங்க சா சென்னைல எப்டி சொல்றது நாசமா ஆக்குறதுக்கு இப்ப அந்த ஏரி ஏரி கடையாது அந்த தண் நீ எல்லாம் வத்தி போய்டுச்சு இப்ப அந்த இடத்த க்ளோஸ் பண்ட்டாங்க போட் ட்டிங்ளா எதுவும் விட முடியாது ஆமா ஏரிலயே தண்ணி அடிக் அடிக்கிற வெயிலுக்கு கம்மி ஆயிட்டே இருக்கு
அதான் டிசம்பர் வந்தாலே சென்னை தான் டிசம்பர்
அய்யய்யோ அந்த மாசத்த ஞாபகப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு நாங்கல்லாம் ரொம்ப சேதாரம் ஆய்டோம் அந்த டிசம்பர்ல அய்யோ
அதான் அதான் புரியுது ஆனா போன வருஷம் அந்த மாரி இல்லேனு நெனைக் கிறே
போன வருஷம் இல்ல ஆஹா போன வருஷம் வந்து அந்த அளவுக்கு மழை இல்ல அதனால தப்பிச்சிட்டோம் இனிமேல் மழையே இருக்காதுன்றிங்களா வெயில்ல அப்ப நாங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துல கருவாடா ஆய்டுவோம் போல இருக்கு
மழ இங்கேயே வர மாட்டேது நீ இங்க அந்த சைட்ல வருமானே தெர்ல
உம் கோயமுத்தூர் சொல்றீங்கள்ள அது எந்த ஏரியா சைடு இருக்கு. எந்த பக்கம் போணும்
கோயமுத்தூர் பாத்தீங்கன்னா கேரளா இருக்
ஓ ஆஹ் அந்த சைடு அந்த சை
திருப்பூரு கேரளா ஆ திருப்பூர் கேரளாங்க நம்ம திருப்பூரு ஈரோடு
திருப்பூர் உம்
ஈரோடு கோயம்புத்தூர் இதெல்லா ஒரு பக்க பக்கம்தாங்க சேலம் இதெல்லாம் பக்
செரி செரி
ஆஹ் செரிங்க
உஹ் சேல சேலத்துக்கு தான் வரலாம்னு இருந்தோம். அது அப்டியே பிளான் மாறிடுச் அங்க சிஸ்டர்ஸ் வீட்டுக்கு தான் போலாம்னு இரு நோ
ஓஹோ
நோயோவல் ரொம்ப ச ஜாஸ்தியா இருக்கு. இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாளா ஆஹ் அதனால செரி எதுக்கு இந்த விஜய் மாநாடு வரும்போதெல்லாம் சேலம் வரணும்னு தான் இருந்தோம்.
செர் செரிங்க ஊட்டி வந்துக்றீங்க அப்புறம் கோயம் இருக்குன்னு கேக்குறீங்க
எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது இங்க இருந்து நாங்க இதுல தானே போறோம் கார்ல இங்க ஏற்னா நாங்க அங்க போய் எறங்க போறோம். அதுவும் இந்த ஆறு மணிக்கு மேல நைட் ஆச்சுன்னா இது எந்த ஊரு அது எந்த ஊருன்னு கேட்கவும் முடியாது. திட்டிக்கனே வருவாங்க பா எதுனாலும் என்ன இப்ப இந்த இந்த ஊர் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற. அப்படின்னு கேள்வி வரும் பகல்னால நாங்க போட படிச்சுட்டு இதோ இதாண்டி இந்த ஊர்புள்ள இருக்கு இப்படியா அப்படின்னு பேசிட்டே வருவோம் இப்ப லாங்கா ஒரு ட்ரிப் உப்பு போறோம்னாலே ஜாலியா பேசி அரட் டிச்சிட்டு நம்ம கதைய அவங்க கதையெல்லாம் பேசின்னு போறதுக்கு தான் ட்ரிப்பு போறததே ஆனா இவங்களுக்கு சைலன்ட் டா வரணு அந்த பாட்டு சவுண்ட் மட்டும் தான் எங்க அக் அக்கா வீட்டுக்காரு காதுல கேட்கணும் நெனப் பாரு
ஓ அப்புற என்ன ட்ரிப் என்ன
நாங்க அதுக்குதா சொல்லுவோமே அவர மட்டு ஸ்கிப் பண்ணிலா அப்படின்ட்டுதா நாங்க ட்ரிப்பே போடுவோ வா வருஷஷம் ஆனாலு கார் ஓட்டுறதுக்கு ஆள் வேணுமே என்னா பண்றது டிரைவரா அவரதா போட்டாச்சு அதனால
வேணா அவரோட காதுல மட்டு ஹெச்சட்டு குத்தி விடு ரூம்
அதுதா அப்படிதா ஆயிப்போச்சு பாட்டு கேட்கன் நா என்னா நெனப்போ நைட்டில டிரைவர் டிரைவ் பண்றாரே அவருக்கு கொஞ்ஜோ சப் போட்டா இருக்கணு அப்படின்னு நாங்க நெனைப்போ அவரு அங்க வாயாப் அப்டியே சிப்புப் பொண்ணு மூடிடுவாரு
ஓகே ஓகேங்க
ஓகே சார் உங்ககிட்ட பேசறதுக்கு மிக்க நன்றி தங்க்யூ ம்